ஹலோ ஆ ஆ ஃபிரிதாங்க சொல்லுங்க
என்ன சிஸ்டர் பண்றிங்க நல்ல இருக்கீங்களா
ஆ நல்லாக்கே சிஸ் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்குங்க சிஸ்டர் சாப்டாச்சுங்களா
ஆ சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்டாச்சுங் ப்ரோ
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டி வி எல்லா பாக்கலீங்களா வெளிய எங்கேயு போலீங்களா
இல்ல சீஸ்டர் சும்மாதா நாங்க வீட்லே தா இருக்கோம் வீட்டுல எல்லா நல்லா இருக்குங்களா அங்க
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ஏ இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர்
ஓகே ஓகேங்க கிளைமேட்லா அங்க எப்டி இருக்கு
கிளைமேட்ல்லா இங்க மழபெஞ்சுட்டு இருக்குங்க சிஸ்டர் அங்க எப்டி இருக்கு
ஆ இங்கேயுமே இப்பதாங்க தூறல் போட்டுட்டு இருக்கு
ம் செரிங்க சிஸ்டர் ஷாப்பிங்லா எங்கேயு போலீங்களா இன்னைக்கு
ஷாப்பிங் போலிங்க கிளைமேட் வேறு ரொம்ப மோசமா இருக்குங்களா அதனால செரி பாத்துட்டு போயிக்கலான்ட்டு விட்டாச்சுங்க
ஏ ஓகேங்க சிஸ்டர் என்ன ஷாப்பிங் போலனு இருந்தீங்க
ஷாப்பிங் சும்மா இந்த கு குட்டி குட்டிஸங்களுக்கு ஏதாச்சும் டாய்ஸ் மாதிரி வாங்கலான்ட்டு இருந்தேங்க இருந்தேங்க இருந்தேங்க
சிஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா டாய்ஸ் எல்லா நீங்க வாங்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளிப்கார்ட் அமேசான்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல நல்லா நல்லா நல்லா குவாலிட்டியாவே இருக்குங்க சிஸ் சிஸ்டர் உங்களுக்கு தேவைையானா அதுலயும் நீங்க வாங்கிக்கலாம்
அதுல ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குங்களா
ஏன் நல்லா இருக்கு சிஸ்டர் நீங்க நல்லா இல்லாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்
ஆ சில ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டது இல்லை சில ப்ராடக்ட் வந்து ரீட்டன் ஆக மாட்டிக்குதுங்க அதான் சேரி எப்டின்னு கேக்கலான்ட்டு
இல்லைங்க சிஸ்டர் நீங்க ரிட்டர்ன் ஆகுற மாரி ப்ராடக்ட் நீங்க போட்டு பை பண்ணிக்கீங்க
ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ வந்து பாய் பேபிஸ்ல எந்த மாரி டாய்ஸ் வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்
பாய் பேபிஸ்சுக்கு ஆ நீங்க உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க வாங்கி குடுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி இருப்பாங்க கார் புடிக்கும் பைக் புடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வேற ஜே சி பி அது மாரி சின்ன சின்ன டாய்ஸ்லா இருக்கும் உங்க பையனுக்கு எது புடிக்குமோ அத வாங்கி குடுங்க
ஓகே ஓகேங்க ஏன்னா கேள்ல் பேபினனா ஒரு ரெண்டு மூணு டாய்ஸ் வாங்கினா பா ப் பாய் பேபி்களாம் அப்டி கிடயாதுல்லைங்க
ஏ ஆமா பாய் பேபிக்கு எது குடுத்தாலும் புடிக்குங்க சிஸ்டர் நீங்க சிஸ்டர் எதோ சவுண்ட் கேக்குதுங்க சிஸ்டர்
இல்ல இல்ல குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தை அழுகுதுங்களா அதனாலதான்
ஆ செரிங்க சிஸ்டர்
ஆ
ஓகேங்க சிஸ்டர் அப்பறம் என்னங்க சிஸ்டர் ஏதாசி பெஸ்டிவல் கீத் வருதுங்களா
ஃபெஸ்டிவல் ஒன்னும் இல்லைங்க ரிலேட்டிவ் பொண்ணக்கு தான் கம்மிங் சண்டே மேரேஜ்ன்னு சொல்லியிருந்தாங்க
ஓகேங் சிஸ்டர் என்ன நீங்க போறீங்களா நீங்க போறீங்களா சிஸ்டர் நீங்க ஏதாச்சும் போறீங்களா அது ஃபங்க்ஷனுக்கு ஹலோ ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ சிஸ்டர் ஹலோ
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஏன் கேக்குதுங்க இவ்ளோ நேரோ உங்களுக்கு கேக்கலீங்களா அதான் கேட்டேன்
இல்லங்க டவறு கொஞ்சம் எறரா இருந்திருக்கு அதனால கேக்குலீங்க
ஆ ஓகேங் சிஸ்டர்
ஓகே நீங்க இங்கய ஃபெஸ்டிவளுக்கெல்லாம் போலீங்களா
இல்லங்க சிஸ்டர் எது அது மாரி பெஃஸ்டிவல் எதூம் இல்லைங்க சிஸ்டர் வச்சா எனக்குதான் பெஃஸ்டிவல் வைக்கணுங் சிஸ்டர்
ஓ அப்டிங்களா ஏன் உங்க வீட்ல ஏதாச்சும் உங்களுக்கு மேரேஜ்ங்களா
ஆமாங் சிஸ்டர் அதான் பாத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே சிஸ்டர் பொண்ணல்லாம் பாத்துச்சுங்களா லவ் மேரேஜ்ங்களா அரேஞ்ச் மேரேஜ்ங்களா
இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தாங்க சிஸ்டர்
ஓகே ஓகேங்க எந்த மாரி பொண்ணு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க
நா குடும்பத்துக்கு அம்மாவுக்கு புடிச்ச மாரி இருந்தா போதுங்க
ஓகே ஓ அப்போ உங்களுக்கு புடிக்க வேணாங்களா
எனக்கு அம்மா புடிச்சலாம் எனக்கு புடிச்ச மாரி தாங்க
ஓகே ஒகேங்க எல்லாரு மோஸ்ட்லி அம்மாக்குபுடிச்ச மாரிதான் இருக்கன்னு சொல்லிட்டு எதிர் பாக்கறீங்க
இப்ப என் என்னை பாத்துக்கிறதை விட எங்க அம்மாப்பாவை பாத்துக்கிட்டாலே அதுவே போதுங்க
ஓகே ஓகேங்க அம்மானா ரொம்ப புடிக்குங்களோ உங்களுக்கு
உண்மாதாங்க ஃபர்ஸ்ட்
ஓகே ஓ ஓகே ஓகேங்க
சுரிங்க உங்களுக்கு அம்மா புடிக்காதுங்களா
ஆ யாருக்குங்க அம்மா புடியக்கூடாது நாயுங்க நாய் பூனைக் கூட அம்மானா உயிருங்க மனுஷனுக்கு புடிக்காம இருக்குங்களா இருந்தாலு பொண்ணுங்களுக்கு அப்பானா மு ஜி ஃபேவரட்
ஏதோ மூவி டைலாக் மாரி இருந்துச்சுங்க நீங்க சொன்னாது
மூவி டைலாக் இல்லிங்க ரியாலிட்டியு ஒன் ரியாலிட்டி அப்படிதாங்க அம்மாலு எந்த குழந்தையு இருக்க முடியுங்களா சொல்லுங்க
கரெக்ட் தாங்க நீங்க நல்லா பேசுறீங்க உங்க ஹஸ்பண்ட் குடுத்து வச்சிருப்பாரு போலங்க
அவரு தானேங்க ஆமாமா அப்படிதாங்க சொல்லு பட் வெளியே சொல்ல மாட்டாருங்க அவரு
ம் ம் சேரிங்க உங்க ஹஸ்பண்ட் எப்பிடிங்க நல்லா டைப்புங்களா
ஆ அவரு நல்ல ஜோவியான டைப் தாங்க கொஞ்சௌ ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு
அவரு கேக்குறதல்லா வாங்கி தருவாருங்களா
ஆ அதெல்லா வாங்கி தருவாருங்க
ஹலோ கேக்குதுங்களா ம் நல்லா கேக்குதுங்க வெளியிலே கூட்டிட்டு போவாருங்களா
ஆ வெளியல்லா போவோங்க அதெல்லா நெறைய ட்ரிப்ல்லா வெளியே போயிருக்கோங்க நாங்க
ம் செரிங்க
உங்க வீட்ல பெட்டல்லா வளத்துறீங்களா
ஆ ஒன்னே ஒண்ணு வளர்த்துறேங்க
ஓகே ஓகேங்க என்னங்க என்ன வளர்த்துறீங்க நாயா பூனைங்களா
அது கேர்ள் டாக்குங்க
ஓகே ஓகேங்க
ம் மோ
அப்புறோ உங்க ஊர்ல கோவில் பெஸ்டிவெல்லா எது இல்லைங்ளா
இங்கேயல்லா எதுமே இல்லைங்க உங்களுக்கு பெட்டெல்லா புடிக்காதுங்களா
ஆ பெட்டனா எனக்கு புடிக்குங்க எனக்கு பப்பி அந்த மாரினா ரொம்ப புடிக்குங்க
ம் ம் சேரிங்க
நீங்க டாக் எங்க வாங்குனீங்க குட்டி குட்டிலருந்தே எடுத்துட்டீங்களா இல்ல வேற எங்கேயாவது அமௌண்ட் குடுத்து வாங்னீங்ளா
இல்லைங்க அமௌண்ட் குடுத்ததாங்க வாங்கணோ
ஓகே ஓகேங்க ப்ரைஸ் எவ்ளோங்க
ப்ரைஸ் நா வாங்கறப்ப சிக்ஸ் கேக்கு வாங்கனங்க
ஓகே ஓகங்க பரவால்ல இன்னு பெட்டெல்லா மெய்டன் பண்ண ஃபுட்டெல்லா எப்டிங்க நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நேர்ல பேய் ஷா புலே போய் வாங்கிட்டு வந்துருவீங்க
இல்ல இல்லங்க நார்மலா சும்மா நம்ம குடுக்குறத எப்பவுமே பெடிக்கிரி போடுவோ அவ்ளோதாங்க
ஓகே மெயின்டெனன்ஸ்லா எப்படிங்க பண்ணணு டாக்குக்கு
டாக்குகெல்லா மெயின்டனன்ஸ்லா இல்லங்க அது இன்ஜெக்ஷன் மட்டு அது அப்பப்ப போய் சிகஸ் மந்த்து ஒன்ஸு அது மாரி ஒரு
ஓகே ஓகேங்க முன்ன நல்லா இப்ப வீட்டுக்குள்லல்லா சில பேத்துக்கு டாகல்லா புடிக்காது அது வீட்டுக்குள்லா வந்தா அது இன் பண்ணி வச்சிருவாங்க உங்க டாக்ல்லா எப்பிடிங்க அமைதியா இருக்குங்களா
எங்க டாக்கலா அமைதியா இருக்கு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா அது அலர்ஜி மாதிரி செட்டாகாது டாக்கு அந்த டாக்கோட முடி அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அதுல செட்டாகாது இங்கே எல்லாத்துக்குமே செட் ஆகிட்டேங்காட்டி இங்க ஒன்னு பிரச்சன இல்லைங்க அது எல்லாமே மெயின்டன்ஸ்ல தாங்க இருக்கு எல்லாமே
ஆமாங்க நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ள எல்லா பேசலங்க சில பேத்துக்கு வந்து வெளி ஆனா டாக் வந்து நீங்க வளத்துனிங்கனா உங்க வீட்டுக்குள்ள அன்னோன் மெம்பர்ஸ் யாரையுமே உள்ள அலவ் பண்ணாது
ம் ஆமாங்க
ஆ செரி செரிங்க
நீங்களு அது மாதிரி ஏதாச்சு வளத்துறீங்களா
ஆ இப்போதைக்கு எதுவு ஐடியா இல்லைங்க பாக்கலா சப்போஸ் எனக்கு புடிக்குங்க பட் வளர்க்கறது கொஞ்ச ஏனா குட்டி பைய இருக்கனால வளக்காம ஒரு யோச சனையா இருக்கு கொழந்தைங்க இருக்க வீட்ல
நீங்க கொழந்தைங்க இருக்க அப்போ வளத்திங்கன்னா அவனோட ஏஜ் இருக்கு அது ரெண்டுமே ஒன்னா வளர்றப்ப உங்க பையனுக்கு எந்த ப்ராப்ளமு இருக்காதுங்க
அப்படி இல்லைங்க இப்ப கொழந்தைக்கு வந்து டாகுன்னு தெரியாது கிட்ட போனது டாக் சப்போஸ் புதுசா இருக்க நாள கடிச்சுரு அது ஒரு பயங்க நமக்கு பட் ரோட்லயே நெறைய டாக்ஸ் இருக்கு அது ஆமாங்க இப்ப நிறைய பாருங்க நிறைய குழந்தைங்கள எல்லா
ஆ கரெக்ட்டு பல்லு படுது தெரியிலங்கிறாங்க திடீர்னு பார்த்தா ரேபிஸ் வந்து
ஆமாங்க இப்ப டாகோ டாகோட ஒரு முடி நம்ம நம்ம இதுல விழுந்துடா கூட ரேபி பிஸ் வந்துரு நிறைய நியூஸ்ல இப்போ வந்துட்டே இருக்கு அதனால தான் கொஞ்ச அன்
அது என்ன குழந்தைனா கூட பல்லு போயிடுச்சுனாலு சொல்ல தெரியாதுங்க நம்மளு அசால்ட்டா விட்ருவோ ரேபிஸ் அது மாரி தொட்டாக்கீது வரலா அதுவு கரெக்டு தாங்க நீங்க பாத்து சேஃபாவே வளர்த்துங்க எதுவா இருந்தாலு
ஆமாங்க அதுக்கு டாகுபதிலா வேற ஏதாது கேட்டு அந்த மாரி கூட ஏதாச்சு
எதுல இருந்துமே உங்களுக்கு நீடு இருந்துச்சுனா வளத் ங்க நீடு மீன்ஸ்ஸு ஏதாச்சு பாதுகாப்பு இல்லாம வச்சுனா டாக் வளத்துலா எலித்தொல்ல இருந்தா கேட்டு வளத்தலா அது மாரி உங்களுக்கு அந்த மாரி உங்களுக்கு நீடு இருந்தா வளத்துங்க உங்க சாய்ஸ் தா புடிச்சி இருந்துச்சுன்னா வளத்துங்க பீஸ்ஃபுல்லா இரு னா இது மாரி பேரட் அது மாரி ஏதாச்சு வளத்துங்க
ஓகே ஓகேங்க பாக்கலா ட்ரை பண்ணி இப்போதைக்கு ஐடியா இல்லைங்க இப் பாக்கலாங்க ஃபியூச்சர்ல ஏது ஐடியா இருந்துச்சுனா அந்த மாரி வேணா வளத்து பாக்கலாங்க
ம் உங்க சாய்ஸ் தாங்க எதுவா இருந்தாலு
ஓகே ஓகேங்க நிறைய பெட்ட பத்திலா தெரியு நிறைய பெட்டு வளத்துருக்கீங்களோ
இல்லைங்க நானு அது மாரி பீஸ்ஃபுல்லா இருக்குனா நல்லாவு பாத்தீங்கனா இந்த லவ் பேட்ஸ்லா வச்சிருந்த அதுக்கப்புற பாத்திங்கனா ஃபிஷ் வச்சு இருந்த
து ஒன்னு செத்துரு இன்னொனு செத்துரு மோஸ்ட்லி ரேரா யாரு வீட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க
இல்லைங்க நானலா அது அப்ப இருந்து எதுமே நம்ம மெயின்டன் தாங்க எல்லாமே கரெக்டா
ஓகேவா நம்ம கரெக்டா வந்து மெயின்டெயின் பண்ணி பாத்துகனுங்க ஒழுங்கா பாத்து கட்டி வச்சுட்டாங்க
எதுவா இருந்தாலு நம்ம மெயின்டென் பண்றதுதா எல்லாமே நம்ம கையில இருக்குங்க ஒரு மொபைலா இருந்தாலு சரி ஒரு எதுவா இருந்தாலு சரி மெயின்டன் கரெக்டா பண்ணோம்னா அது நம்மளுக்கு நீ ரொம்ப நாள் வருங்க அது வந்துரு
ஓகே ஓகேங்க பரவால்லைங்க நல்லா ஜோவியா பேசுவீங்க போல
ம் ஆமாங்க அப்டியே நா வீட்ல பேசி பேசி அப்டியே பழக்கமாயிடுச்சு
ஓகே ஓகேங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போல பேசி பேசி உங்களுக்கு
எக்ஸ்பீரியன்ஸ்லா குடுகலைங்க நம்ம எல்லாரு நம்ம ஒன்னா பாத்தோம்னு வெயிங்க எதுவுமே நம்மளுக்கு சகஜமா வந்துரு
ஓகே ஓகேங்க
சேரிங்க
அப்றோ வெளிய எல்லா எங்கேயு போ மூவிஸ்கெல்லா எங்கயு போவிங்ளா
மூவிஸ்லா போலங்க வீட்லயே ஃபிப்டி ஃபைவ் இன்ச்சஸ் டி வி இருக்குங்க அப்டியே அதுலயே நா ஆ ஸ்மார் மிரர் ஆன் பண்ணி செரி மொபைல்ல எதோ ஓபன் பண்ணி அப்டியே பாத்துக்கறதுங்க
என்னதா வந்து தேட்டர் போய் பாக்குற மாரி நமக்கு ஃபீல் வராது இல்லைங்க
ஏன்ன தா தியேட்டர் போயி பாக்குறதுக்கு ஃபீல் வராட்டியுங்க வீட்ல இருந்து இப்பயே இப்ப ஃபிப்டி ஃபைவ் இன்ச் இருக்கு நம்மக்கு அதுவே போதுன்னு மைண்ட செட் ஆயிட்சினா எல்லாமே மைண்ட் செட்டு தாங்க நமக்கு அதுதா வேணும்லா இல்லைங்க நமக்கு நம்ம நம்மளுக்கு நம்ம ஃபீஸ் ஃபுல்லா இருந்த போதுங்க
ஓகே ஓகேங்க ஜென்ரலா நெறையா வந்து அனுபவோ போல அனுபவத்துல நெறைய பேசுவீங்க போல
அனுபவோ என்னங்க அனுபவோ என்னங்க இப்ப சவுண்ட்லா கேக்குது
இல்லங்க பைய வந்து சவுண்ட் உட்றானா அதனால உங்களுக்கு சவுண்ட் கேக்குங்க
பைய கொழந்த இருக்குங்ளா உங்களுக்கு
ஆ கொழந்தை இருக்குங்க ஒன்றர வயஸ் கொழந்த இருக்குங்க
ம் செரிங்க ஸ்கூல் போறாருங்ளா
ஆ இலைங்க இப் ஸ்கூல்லா இப்போதைக்கு சொல்லுங்க அது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்
இல்ல சும்மா ஃபன் சும்மா காமெடிக்கு கேட்டங்க
ஓகே ஓகே உங்க வீட்ல குட்டிசுங்க எல்லா இருக்காங்ளா ஆ மோஸ்ட்லி என்ன மாரிங்க சில சமயோ அவுங்க அப்பா மாரி வால்லா பண்றதுங்க
ம் அவுங்க அப்பாக்கு வாழ்லா இருக்காங்க
வா மீன்ஸ் சின்ன வயசுல குரும்பு பண்ணுவாரு இல்லைங்க அந்த மாரி சொல்ல வரே நானு
எங்க அப்புடி தெளிவா சொல்லுங்க
சேரி சேரிங்க அவரு என்னங்க அனிமல்லாங்க வால்லா வெச்சிட்டு இது பண்றதுக்கு
இல்ல சும்
ஓகே ஓகேங்க உங்க வீட்ல எத்தன பேருங்க இருக்காங்க குட்டீசுங்கலா இருக்காங்ளா
எங்க வீட்ல யாரு இல்லைங்க அம்மா அப்பா நானு அண்ணான் மட்டு தாங்க இருக்கோ உங்களுக்கு புடிச்ச
ஓகே ஓகேங் எனக்கு புடிச்ச ஃப்ளவராங்க எனக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப புடிக்கு ஜாஸ்மின்னா ரொம்ப புடிக்கு
உங்களுக்கு ரோஸ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் தா ரொம்ப புடிக்குங்லா
ஆ ரெட் ரோஸ் நல்லா இருக்கு அப்பறோ வந்து லைட் பிங்க் நல்லா இருக்கு பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க அந்த பிங் நல்லாருக்கு
ஓகேங்க உங்களுக்கு கலர்லயே ரெட்டு் தா ரொம்ப பிடிக்குமா
ஆ கலர்லியே எனக்கு ரெட்டு் தாங்க புடிக்கும் ரெட் அண்டு் பிளாக் புடிக்கு உங்களுக்கு என்னங்க புடிக்கு எனக்கு புடிச்ச ஃபுட்டு பரோட்டா டிஃபன்னு பரோட்டா புடிக்கு
என்னங்க புரோட்டா எல்லாருமே இப்பெல்லா பாத்தீங்னா மோஸ்ட்லி ஏ பிரியாணி பிரியாணி பிரியாணி எல்லா சொல்லுவாங்க சிக்கன் நான் மட்டன் நண்டு
இல்லங்க நா இல்லங்க இல்லங்க ஃபுட்டுல வந்துட்டு ரைஸ்ல வந்துட்டு பர் இது பிரியாணி ரொம்ப புடிக்கு டிஃபன்ல வந்து பரோ ட்டா ரொம்ப புடிக்குங்க
ஓகேங்க சிஸ்டர் உங்கோட பேசுனா நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் மீண்டும் வாய்ப்பு கெடச்சா உங்க கூட பேசுறே சிஸ்டர்
ஓகே ஓகேங்க ப்ரோ தேங்க்யூ